ஆ
ஹலோ
குட் ஈவ்னிங் மா
குட் ஈவ்னிங் மா என்ன பண்றீங்க
நானா சும்மாதான் வாக்கிங் போயிட்டுருக்க நீங்க
ஓ ரெகுலரா போவீங்களா வாக்கிங் எல்லா
போறங்க அப்டியே கொஞ்சம் மாடி மேல ஒரு கொஞ்ச நேரம் அப்டியே போன் பேசிட்டே நடப்ப
ஆஹ்ஹ் நான் முன்னாடி போயிட்டு இருந்தங்க இப்ப தா கொஞ்ச நாளா போறது விட்டுட்ட நடுவுல மழ அது இது வரும்
ம்
போயிட்டு அப்டியே அந்த பாரகுள்ள கொஞ்ச எக்சசைசஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அது கொஞ்ச ரெகுலரா பண்ணா பாடி கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா இருக்கும்
ஆமா நானும் போலானு தா நெனக்கிற ரொம்ப தூரம் நடக்க முடியுறது இல்ல ஒரு முறை வெளிய போனனா டூரு போற எடத்துல கீழ விழுந்துட்ட விழுந்தலந்து கால்ல எதோ அடிப்பட்டுட்டு அடிக்கடி மரத்துக்க ஆரம்பிச்சிருச்சு
நடக்க முடிமாட்டன்
அதனால நடக்க முடில அப்பயு ஒரு கொஞ்ச நேரோ நடந்தா மட்டுந்தா
நா நீங்க கூட யார்னா வந்தா நாங்க நந்துருவே யாருமே இல்லன்ட்டுதா அப்டியே வராங்க அப்பியு ஒர்த்தர் வராங்கோ ரெண்டு அவுங்க வந்தாக்கா அவுங் கூட போய்ட்டு நட்ந்துட்டு எல்லாமே எக்ஸசைஸ் எல்லா பண்ணிட்டு அதுவே டைம் போய்டு ஒரு டூ அவர்ஸ் ஆய்டு எப்பயிமே போனாமே வாக்கிங்கு எக்ஸசைஸு இதெல்லா ஆனா அதே மாரி ரிலாக்ஸாருக்கு போய்ட்டு எல்லாமே பண்ட்டு வந்தாலுமே நம்ளு அது வீட்லே ஆமா தூக்கோ வர்து வீட்லே இருக்கற்துனால இது கொஞ்சோ போய்ட்டு வந்தா மைண்டு ஃப்ரீயாவுது நல்லாரு
ஓ
நீங்க கொஞ்சோ பாருங்க பேரு ஆ போய் பாருங்க ஒரு ரெண்நாள் சும்மானாலு அப்டே கொஞ்ச கொஞ்சமா நடக்க பிராக்டிஸ் பண்ணுங்க நல்லாருக்கு
இல்ல போனே நடுல் நடுல்ல நா அப்பப்ப போய்ட்டு தாருக்கே வா வெளிய கிரௌண்டுக்கு கூட போறே ஆனா போனாலுமே எனக்கு அது ஒரு ரவுண்டு மின்னலா எட்டு ரவுண்டு போவே க்ரௌண்ட்லயே இப்போ ஒரு ரவுண்டு போறதுக்குள்ளயே திருப்பியு கால் மரத்துக்குது கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிருது நடுவுல பிசியோதெரபி கூட பண்லான்ட்டு நால் நாள் பண்ணே அதுக்கப்றோ எனக்கு டைம் கெடைக்கல போனு அதுலயாவ்து போய்ட்டாவ்து கால்ல
கொஞ்சோ நல்லாருக்கு ரெகுலரா ஒரு பத்னஞ்சு நாள் நீங்க போனு பிசியோதெரபி போனாலுமே
மூன் நாளைக் மேல போல அதுக்கப்றோ வேற ஒரு வேல அது இதுன் சுத்த ஆரம்பிச்ட்டே போனு இனிமேல் அப்டியாவ்து செட்டாகுமானு
ஆமா அது போனாவே ஓரளவுக்கு உங்ளுக்கு செட்டாய்டு அந்த மாரி வலி‌ ம் ம் நறியா அந்த காலு க்கு வர்க்கு குடுங்க நல்லா இதுவாவு நடக்கற்து செய்யற்து நம்ம முடியாது முடியாதுன்ட்டு அப்டே ஒக்காந்துட்ருந்தா இன்னு அது ஜாஸ்தி ஆவு
ஆமா வீட்லியு நடக்கற்தே கெடயாது ஒர் நாளக்கி ஒரு நூறு நட நடந்தாலே பெரிய விஷ்யோ அது
இல்ல கண்டிப்பா நடங்கோ படிக்கட்டு அதெல்லா இருந்தா ஏறி ஏறி முடிஞ்ச வரைக்கு எறங்குங்கோ
அதுதா பயமே ஏறி ஏறி எறங்கம்போது கீழ வுழ்ந்துருவே நானு இதுதா நடக்குது
பொறுமயா ஏறுங்கோ பொறுமயா எறங்குங்கோ
அது செரி அப்ப இன்னு வலி ஜாஸ்தி ஆய்ருச்சுன்னா
ஆகாது உங்ளுக்கு காலு கொஞ்சோ ஃப்ரீ ஆவுறதுக்காக சொல்லிட்ருக்கே நானு
இல்ல ஒரு சிலருக்கு வந்து முட்டி அது தேஞ்சிச்சுனா டாக்டர் சொல்றாங்க சுத்தமா நீங்க நடக்க கூடாதுன் சொல்லிட்றாங்க
ம்
அதனால பயோ நம்ளா தேஞ்சி இது பண்ணி ஏற்கனமே எனக்கு காலு வேற ஒரு பக்கோ ஒடன்ஞ்சிதா அந்த ஒடஞ்ச எடத்துலே கொஞ்சோ அதிகமா வலி குடுக்குது
ம் ம் அதனால யோசிக்கிறீங் எனக்கு இந்த ஒரு சைடு ஷோல்டர் கிட்ட மட்டு இந்த கழ்த்துக்கிட்ட பெயின் வரு
ம்
அது ரொம்பவே வலில நா துடிச்சுட்டே ப ஃபஸ்ட்டெல்லா வந்தப்போ கேட்டா இதே மாரிதா சொல்றாங்கோ அந்த த்துல வந்து கொஞ்சோ அந்த தேய்மானோ இருக்குறதுனால அந்த வலி வருதா ஆனா அந்த எடத்துலயே இன்ஜெக்க்ஷன் போட்டாங்கோ இப்ப அதனால வந்து பி அந்த வலி மேலேயே போடுறாங்கோ அந்த வலி மேலேயே போடுறதுனால வீங்கிட்டுச்சு நல்லாவே
ஆ ஆ
அந்த வலி மேலயே போட்டதுனால கொஞ்சோ வீக்கோ எல்லா கம்மிய ஆகி கொஞ்சோ செட் ஆயிடுச்சு இருந்தாலு பிசியோதெரபி நீங்க சொன்ன மாரி அங்க அவுங்க ஒரு மிஷின் வச்சிருப்பாங்கோ அது வந்து அந்த ரெகுலரா நம்ம போயிட்டு அந்த வெயிட் வந்து ஒரு டென் டேஸுக்கு அப்டி வச்சு வச்சு அந்த ஃபீல் பண்ணிட்டு வந்தாப்பா அந்த இது வந்து சரி ஆயிடு
நா கேட்டேனா பிசியோதரபினா நீங்க அந்த கரண்ட் ஷாக் மாரி ஒன்னு வருது இல்லைங்ளா அக் புடிக்கிற மாரி அது மட்டுந்தா குடுப்பீங்ளா இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இரு அக்கா அந்த நீவுற மாரி எல்லான் சொல்லிட்டு கேட்டே நா அவுங்க கிட்ட அதுவல்லா இவுங்ககிட்ட கெடையாதா
ஆஹ ஒரு சில ஆஸ்பிட்டல் இதுலா இருக்காது போல ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அந்த பெசிலிட்டி
உம்
அதனால நாங்க அப்டி கூட பண்ணிப்போ இது முடியலன்னா அது அது ஏன்னா சில பேருக்கு ரொம்ப இழுத் எத்து விட்டுறது அது செட் ஆக மாட்டேன்து
ஆ ஆ
அதனால இதுவு பண்ணிப்போ ஒரு சில டைமு நல்லா இருக்கு அந்த டைமுக்கு அது நல்லா இருக்கு அதனால எனக்கு வந்து இந்த தலகாணி எல்லா ரொம்ப கம்மியா வக்க சொல்ட்டாங்க ரொம்ப ஹைட் வெக்க இருக்க கூடாது இல்ல மேக்சிமம் இல்லாம கூட படு படுக்கலா அது ஹைட்ட வைக்குறதுனால அது ஒரு சைட் ஷோல்டர் அந்த மாரி வழி வரு ஒங்களுக்கு அப்டின்ட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கோ ஆனா எனக்கு இப்ப கூட ஈரோ ஆனாலோ ஏதோ ஒன்னு இது ஆனாவோ வழி வந்துருதுங்கம்மா
ஓ இரத்துக்காக அந்த கழுத்து வலி வருதா
ஈரத்துக்காகவு வருது தேய்மானமு இருக்கு ரெண்டுமேங்கோ
கழுத்து நர கழுத்து எலும்பு தேய்மானமா
உம்
அப்டின்னா கொஞ்ச சீக்கிர பாருங்க கழுத்து விஷயத்துல எல்லா ரொம்ப கஷ்டோ கால விட அது இன்னு சாப்டான எலும்புதான கழுத்து
ஆமா ஒரு சை நா அந்த அந்த சைடு வெயிட்டு எங்கேயாச்சு போனா கூட இந்த பேக் மாற்றதா அந்த விஷயோ எல்லா எதாச்சு பண்ணிட்டுன்னா ரொம்ப வலி வந்துரு நா அதனாலே அத அவாய்ட் பண்ணிட்டு நாை பேக் மாற்றுதா பக்கோ அதெல்லா எதுமே செய்யவே மாட்டே ஏனா போனாலுமே யாருக் குடுத்துருவே என்னால தூக்க முடியாது எனக்கு அதுக்கப்புறோ அது ஒரு வாரோ நா அவஸ்த்த படனு அந்த வலிக்கு ஆனா அதுக்காகவே எக்ஸசைஸ் எல்லா இருக்கா அது பண்ணாவே சரியா போயிருதா அதுக்கான சில எக்சசைஸ் சொல்லி தராங்க டாக்ரு இது வந்து அப்பாக்கு இருந்ததுங்க பஸ்ட்டு அப்பாானால அப்டியே எனக்கு வந்துருச்சி அவருக்கு தா முன்னாடி ட்ரீட் பண்ணோ டரீட்மெண்ட்டு ஃபுல்லா பாத்துட்டு அவரு ரொம்ப தெரியல அதுத என்னான்ட்டு தெரியல ஆனா அவருக்கு வந்து ஒடனே தா எனக்கு வந்துடுச்சி
வே போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்டு பாக்கலா இல்லைய அ கரு கழுத்து எலும்பு பிரச்சனை தான எலும்பு பிரச்சனைய அதுக்கு தேய்மான இருக்கு ன்னா ஜெனெட்டிக்னால வருமா என்னட்டுன்னு கேக்கலா இல்லீங்களா நீங்க
இன்னா அதுக்கு அடுத்து போலீங்கோ அப்பாக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாசோங் கிட்ட கிட்ட அவஸ்தப் பட்டாரு அவருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலு கூட்னு போயி என்னா ஏது எல்லா டெஸ்ட்டு எடுத்து பண்ணி அப்றோந்தா தெரிஞ்சுது இந்த மாரி விஷ்யோ இருக்கு அப்டின்ட்டுன்னு அப்றோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு அவருக்கு அப்பாவுக்கு வந்து எக்சசைஸ் ரெகுலரா சொல்லி குடுத்துட்டாங்கோ அவரு வந்து கரெக்டா பண்ணீட்றாரு நா கொஞ்ச சோம்பேறியா அதுனால நா செரியா பண்ண மாட்டே ஒரு நாள் செய்வோ ஒரு நாள் செய்ய மாட்டோ அந்த வலி இருக்கும் போது மட்டு அந்த கை அந்த ஷோல்டரு அந்த நெக் க்குக்கான எக்ஸசைஸ் குடுப்பே
ம்
மத்தப்படி எல்லா அதிகமா குடுக்க மாட்டே நானு பண்ண மாட்டே
ன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஜெனட்டிக்ல வந்துட்டு இந்த கேன்சர் வரு கர்பப்பை ப்ராப்ளம் வரு அம்மாக்
ஆ அதெல்லா கேள்விப்பட்ருக்கே இது இன்னவோ புதுசா இருக்கு இந்த எலும்பு தேய்மானோ வந்து எப்டி அந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லன்றது
அதுவு கரெக்ட்டா ரெண்டு பேருக்குமே நீ கழுத்துலேயே சொல்றீங்களா
சேம் அதே மாரி அவருக்கு வந்த மாரியேதா எனக்கு சேமா வந்துச்சு அது அவருக்கு ஆகி கொஞ்ச கொஞ்ச ஒரு டூ வ டூ இயர்ஸ்ல எனக்கு அதே மாரி ப்ரச்சன வந்தது
அப்ப அவரு பாக்குற எடத்துலயே டரீட்மெண்ட் பாக்கலால்ல
அவரு எங்கயோ வேற ட்ட லாங் டிஸ்டன்ஸ்ல போயி ட்ரீட்மெண்ட் பாத்தாங்கோ நானு வீட்டுக்கு நியர் பையே இருக்குறத பாத்துட்டு கிட் ட்ட இருக்குற மாதிரி நம்மளுக்கு எது வசதியோ அது தான பாக்க முடியு அதுனால வீட்டுக்கிட்டயே பாத்துட்டு வீட்டுக்கிட்டயே இது பண்ணிகிட்டோங்க அது ம் ம்
இப்ப பரவாயில்லையா அது வலி
எதுதாங்கோ எங்கேயாச்சு வெளில போனா வெயிட்டு தூக்கக் கூடாது ஆ அந்த டாக் ட்ரு சொல்ற இதெல்லா கேக்ணு கரெக்டா பாலோ பண்ணனு அந்த மாரி இப்டி இருந்தா வரமாட்டேங்குது இல்லேன்னா வலி வந்துருது இந்த வெரிகோஸு ப்ரச்சனை கூட அப்டி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு ஒரு டைம் எங்க வெளில போனு எல்லா ஃபேமிலியா ட்ரிப்பு ஸ்விம்மிங் ஃபூல்ல ஆடும்போது காலு ஸ்லிப் ஆயிடுச்சு
ம் ம்
அந்த ஸ்லீப் ஆனதுல்ல அந்த என்ன ஆயிடுச்சு அந்த நரம்பு வந்து இதா ஆயிடுச்சு அதுல இருந்து வந்து அந்த பச்சக் கலர் நரம்பு அப்டியே தெரிய ஆரம்பிச்சுது ச்சு அதேத இப் போயி இது ஆமா ஆமா ஆமா
ஏன்னா எனக்கு அந்த மாரிதா இருக்கு இப்போ தொடயில
ஆ ஆ அது வெரிஸ்கோஸ் ப்ராப்ளம்ங்க
ஆனா நரம்பு அந்த மாரி தெரியலையே நரம்பு மேல வர்ற வர்ற அளவுக்கு தெரியல பட் ஆனா
அது ஸ்டார்ட் ட் ஆவுமா அப்புடிதா ஸ்டா ஆரம்பத்துல அப்டிதா இருக்குமா அது வந்து நானு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லா பண்ணாங்கோ போயிட்டு ஆயுர்வேதிக் ட்ரட்மெண்ட்டுகல்லா சொன்னாங்கோ இங்க யாரோ அதுக்காக போயிட்டு அது பாத்தாக்கா அதுல வந்து அட்டப்பூச்சி எல்லா வச்சு அதுல ரா து அந்த கெட்ட ரத்தொல்லா எடுத்தா ஓரளவ்க்கு அது செரியாயிடுன் சொன்னாங்கொ அதுக்காக அதுவு போய் எல்லா பாத்தோ செஞ்சோ அப்ப கூடோ அந்த அளவ்க்கு ஒன்னு சரியாவுல
நானிப்ப தெரப்பில்ல போய் பாக்கும்போது அங்கங்க வச்சி அவுங்களுக்கந்த இழுக்குறாங்கல்லியா ட்ரீட்மெண்ட் மாரி வைப்ரேஷன்து அதே மாரி வீட்ல ஒரு பேடு வாங்கி வச்சிருக்கே இந்த ஆன்லைன்ல வித்தாங்க தெரிமா சைனீஸ்து கால்ல மேட்டு மாரி நிக்க வச்சு அப்டி கிர்ரு கிர்ருன் அப்ப வந்துட்டு நம்ளுக்கு அந்த கால மேல தொட வரைக்கு அந்த இது ஒர்க் ஆகுது உள்ள இருக்குற பிளட் சர்குலேஷ ன்லா நல்லா ஓட்றதுக்கு எனக்கு அதுக்கப்றொந்தா இப் பதா ஞாபக வருது பேசாம அத எடுத்து வச்சு யூஸ் பண்ணா கூட சீக்கிரொ நல்லாயிடுன் நெனக்கிறே
ம் ம்
அது அவுங்க பண்றதே அந்த தெரபி ட்ரீட்மெண்ட்டு உள்ள இருக்குற ப்ள‌ ப்ளட் சர்குலேஷன் கரெக்டா போயிச்சுனாலே எல்லா சரியா போய்டு
ம்
அந்த வலியெல்லா நம்பளுக் கொறஞ்சிடு அங்கங்க ஸ்டாப் ஆயிருக்கு அப்டின்றாங்க
ஆனா உங்களுக் அது கேட்டுச்சா செரி ஆயிச்சா?
அதுதா சொன்னே மூணு நாளு நா அது போனே அதுக்கப்றொ என்னால போக முடியில வேலயா வெளிய டூரூ அது இதுன் சுத்தின் இருந்துட்டே இனிமேல்தா அது போனு செர் அது போலாமா இதுலே வீட்ல எதுனா ட்ரீட்மென்ட் பாக்லாமானு இப்ப ரெஸ்ட் எடுக்கவே எனக்கு ரெண்டு நாள் ஆய் போச்சு
ம் ம்
இனிமேல் தா அங்க போலு
சிலது கேக்குது சிலது நல்லா கேக்குறதுல்லங்க அதுதாங்கொ பிரச்சன ஒரு ஒரு சில வைத்தியொ கேக்குது சில வைத்தியொ வந்து நம்ளுக்கு செட்டாவ மாட்டென்து
ஆனா மின்ன டெயில் போன் பெயின் இருந்ததுங்க எனக்கு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆறு வர்ஷமா
செரி அங்கோ கொஞ்சோ வேல இருக்கு எனக்கு முட்ச்சுட்டு நா உங்களுக்கு கூப்டவா? செர் ரொம்ப நன்றிங்கோ கால் பண்ணது கால் பண்ண நா கால் பண்ணே ஓகே
நன்றிங்க
அ